ஹலோ எப்டி இரு க்கிங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிறிங்ளா
நல்லாருக் கே என்ன பண்றிங்க
ங்க
ம் இப்பதா வீட்டுக்கு வந்திங்களா
இப்பதா ஒர்க் முடிஞ்ச்சு வீட்டாண்டய தான ஒர்க்கு வீட்டு பக்கத்துலயே தான ஆ நீங்க என்னா பண்றிங்க சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சு மதிய பிரியாணி பிரியாணி ம் நீங்க என்ன சாப்ட்டிங்க
தயிர் சாதம்
ஆ
ஆ சிக்கன் கிரேவி தொட்டுக்க
சூப்பர் டேஸ்டி காம்பினேஷன்
நல்லாருக்கு சாப்ட்டு பழகிட்டேனா அ
நா வந்து எப்பயுமே எது இருந்தாலு உருள கெழங்கு சாப்டுவ
எது இருந்தாலின்னா உருளகெழங்கு புரில எனக்கு
எது எந்த சாப்பாடு இருந்தாலு உருளகெழங்கு இருந்தா நா எதுவுமே சொல்லாம சாப்ட்ருவ
ஓ ஹோ உருளகெழங்கு பொரியல் மாரியா ஆ உங்களுக்கு சாப்பாடெல்லா செய்ய தெரியுமா
ஆ தெரியுமே
இது வரைக்கு என்னான்னா செஞ்சிருக்கிங்க
இன்னிக்கு இப்ப லன்ச்சுக்கு நாந்தா பிரியாணி செ
நீங்க தா செஞ்சீங்ளா ஆ
அம்மா
அங்க மம்மிலா சாப்பாடு செய்ய மாட்டாங்களா
நா நா நா வந்து நேத்து எங்க அண்ணனுக்கு பர்டேன்னு சொன்னல
ஆமா ஆமா
த்துக்கு வந்திருக்க அதனால நேத்து மூணு மணிக் க்கு தா தூங்குணு
நைட்டு மூணு மணிக்
ஆமா அதனால் எங்க அத்தைக்கு வந்து முடில
ஆ அதனால நீங்க தா செஞ்சீங்ளா நீங்க செஞ்சத சாப்ட்டாங்ளா
ஆ சாப்ட்டாங்களே
ஆ ஓகே ஓக்கே
கலாய்கிறீங்களா
இல்லிங்க ஸ்டூடெண்ட்டு நீங்ளே அதுதா சாப்பாடல்லா எப்டி
ஸ்டூடண்ட் தாங்க ஆனா வயசு இருவதுங்க
ஓகே ஓகேங்க அப்ப எப்டி போச்சு அண்ணா பர்டே எல்லா
ஆஹ் நல்லா போச்சு செலப்ரேட் பண்ட்டு அவங்க நைடு நைட் ரைய்ட் போய்ட்டாங்க
ஆஹ் அண்ணாக்கு மேரேஜ் ஆய்டுச்சுங்ளா
ஒரு அண்ணனுக்கு ஆய்றுச்சு இன்னொரு அண்ணனுக்கு ஆவல
ஓ மொத்தம் நீங்க மூணு பேரா
கசின்ஸ்
ஓகே ஓகே
எனக்கு ஒரே ஒருத்தி தான் தங்கச்சி
ஓ
காலேஜ் பேய்ர்க்கா வந்துர்பா இன் நேரத்துக்கு
ஆ ஆ அவுங்க என்ன அவுங்க என்ன படிக்க படிக்கிறாங்க காலேஜ்
அவஙக காலேஜ் பிஸியோ படிக்கிறாங்க டாக்டர் மாரி பிஸியோ
கனிப்படியா
ஆமாமா சென்னைலதான்
உம்
பய்லவா
இல்ல இல்ல சவிதா சவிதா
சவித்தா கேள்விப்பட்டது இல்லைங்க
உம் லொயாலா வந்து ரொம்ப பட்ஜெட் அத்னால
பட்ஜெட்
பட்ஜெட் ப்ராப்ளம் வந்துரு லயோலாலலா சேந்தா
ஆஹ்
அப்டினா லயோலால மெடிக்கல் இல்லயே ஆர்ட்ஸ் அன் சயின்ஸ் தா இருக்கு ஆர்ட்ஸ் அன் சயின்ஸ் இன்ஜினியரிங்
மெடிக்கல் இல்லைங்ளா லயோலால எனக்கு தெரிலைங்க நா எதோ ஆமாங்க கலகலன்ட்டு அஹ்
ஓ மை காட் புரிய்ல
நெறைய புர்ல ஆஹ்
எதாவ்து சொன்னீங்களா
இல்லைங்லே
சேரி சேரி அப்பற சொல்லுங்க இன்னைக்கு எப்டி பிஸ்னஸ் போச்சு
பிஸ்னஸ்லா ஓகேங்க நல்லபடியா போச்சு
உம் யார் சமச்சு குடுத்தா
க்காங்க மம்மிதா சமச்சாங்க
கல்யாண ஆவ்லயா
இன்னு இல்லைங்க
சேரி
அண்ணா அண் அண்ணாக்கு கல்யாண ஆவ்ல ஒன்னு எனக்கு கல்யாண ஆவ் ஆஹ் அண்ணா நாங்க மொத்த தேவயா
செரி செ ரி அண்ணா என்ன பண்றாரு
அண்ணா ஸ்கூல் பஸ் டிரைவர் நாங்க யாருமே படிச்சது ஒன்னு வேல செய்யற்தொன்னு அந்த மாரி அந்த அளவுக்கு எதுவு இது பண்ல ஆஹ்
அண்ணா ஒங்களோட ரெண்டு வயசு பெரியவரா
அண்ணா இந்த ஆமா ஆஹா எனக்கு எங்க அண்ணாக்கு ஒரே வயசு தா டிஃப் ரண்ட்
ஒரு வயசு டிஃப்
ஆஹ் அவனுக்கு இருவத்தி நாலு எனக்கு இருவத் உம் ஒன்னு ஒன்னுதா
அப்றோ சொல்லுங்க
அப்ப வண்டிலா வாங்கலா நீங்க வண்டிலா வாங்கலா நீங்க எப்ப வாங்கலானு ஐடியா
வாங்கலா இப்பதக்கி இல்ல
இப்போதிக்கு இல்லைங்ளா வாழ்க்கைல எதாச்சு ஒன்னு சாதிங்கனுங்க
ஆமா சாதிக்கணு படிக்கணுங்க மொதல்ல அதுக்கு
படிக்கணு ஆ கண்டிப்பா
படிச்சு முடிஷ்டுதா
ஆ நீங்க ஏதோ கேக்க வந்தீங்ளே கேளுங்க
நானா
ஆ அதுக்குள்ள நா கேட்டே வண்டி எப்போங்க
டுவ
எடையில பேசுனா நானே மறந்தறே எல்லாருமே அப்டிதா அது இ ரியால்ட்டி இயல்பு அது ஒன்னு பண்ண முடியாது
நான் மறந்துட்டே இப்ப நா யோசிக்கணுனா அது ஒரு பெரிய கஷ்டமாயிரு
டுவே
ம் அடுத்தது என்ன நேத்து கேக் வெட்ணோ அப்பமா எங்க அண்ண வீட்டுல இருந்து வந்துருந்தாங்க எங்க அண்ணி வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க எல்லாரு அவுங்க வந்து ரெண்டு மணிக்கு தா போனாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்க தூங்கவே மூணு மணி ஆயிட்ச்சி
தூங்கவே ஓகே ஓகே
அதுக்கப்புறோ அவள்தா தூங்கிட்டோ காலைல ஒரு பதினோரு மணிக்கு எந்ச்சே
மூணு மணிக்கு படுத்தா பதினோரு மணிக்கு தா எழ முடியு அதுவே அதியோ எப்டி சீக்கிரமா எழுதிட் இருக்கீங்களே
பதினொரு மணி இப்ப ஃப்ரைடேல இன்னிக்
ஆ
ஏன்ச்சி என்ன பண்ண ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண அட்டன் பண்ட்டு ம் அட்டன் பண்ட்டு டு அட்டெண் பண்ணி முடிச்சனே சமைச்சே சமைச்சுட்டு குளிச்ட்டு வந்து ஏ இன்னொரு அண்ண வந்தா அவ கூட உக்காந்து பேசிட்டு ம் அதுக்கப்புறமா சாப்பிட்ட சாப்ட்டு டிவி பாத்துட்டு இருந்த டிவி பாக்கு மோது ஒரு ரெண்டு மூணு கால் பண்ணே இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்
ஓக்கே ஓக்கே நம்பளாலா நைட் எல்லா தூங்காத இருந்தா ஒடம்பு செட்ட ஆகறது இல்லிங்க நைட் ஆனா கரெட்டா தூங்கீர்னு அது என்னைக்காவது எவ்ளோ பெரிய இதுவா இருந்தாலு நைட்ல எல்லா தூங்காது இருந்தா என்னாங்க
பணண்டு மணிக்கி தான நீங்க எங்கோட பேசுனீங்க
நைட்டு நேத்துதா புதுசா இந்த ஆப்பு இது பண்ணனா அதனால ஒரு இன்ட்ரஸ்ட் நேத்துதா பஸ்ட் உண்மயிலங் டாஸ்கே வரலைங்க
ஆமா யார் சொன்னா இந்த ஆப்பு
கம்பனில வேல செய்றாங்களா லேபர்
ஆ
ம் அவுங்க சொல்லிதா எனக்கே தெரியு
ஆக்சுவ்லி இதுக்கு முன்னாடி இல்ல ஊதுபத்தி கம்பெனில ஒரு ஒருத்தவங்க வேலை செய்றாங்கன்னு சொல்லிட்டு அவுங்க கிட்டேயு நா பேசின அவுங்க ரொம்ப ஜாலியா பேசினாங்க ஃப்ரெண்ஸு தா எனக்கு ப்ரெண்ஸு தா என் லைஃப் ஃப்ரெண்ஸு தா எனக்கு ரொம்ப புடிக்கு அவங்களு சொன்னாங் உங்க லேபர் தான அவுங்க
தெரிலீங்ளே லாஸ்ட்ன்னா நம்ம எய்ட் நெனா
தெர்லங்க
ஆஹ் எயிட் நைனா இர் அஹ் லேடிஸா அஹ் அப்ப அவங்கள தா இருக்கூ ஊதுபத்தி கம்பனில வேனா கண்டிப்பா அவுங்கதா
கம்பெனில தா சொன்னாங்க அதுக்கப்பறமா எ நா வீட்டுக்கு போனா எனக்கு கவலையா இருக்கு நா ஃப்ரெண்ட்ஸ விட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு இருக்கூ ஏதோ நீங்க டாஸ்க் எல்லா கொடுத்தீங்களாமே அறுபது நாள்ல கத்துக்க சொன்னீங்களா அது அறுபது நாள்ல சீக்கிரமா கத்துப்பே நா சீக்கிரமா கத்துட்டு நா சீக்கிரமா கத்துட்டு அவங்களுக் சாதிச்சு காட்டுவே டிடினு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவந் ரொம்ப எந்தோஷ்டிக்கா இருக்காங்க ரொம்ப குதிக்கிறாங்க பேசினே இருந்தாஙகங்க அ நான் ச நான்சாடப் என்ன சமைச்ச சிங்க தான் கேட்டே என்ன பசங்களுக்கு எவ்ளோ சம சன் அவங்களுக்கு இது சமைச்ச எனக்கு இது சமச் ச அப்டே உங்களுக்கு ஜாலியா இருக்கூ உங் க்கு
பேசிட்டே போனோ
பேசிட் டே இருந்தாங்க எங்கள் பாஸ்ஸு வந்து சாட்டர்டே சாட் சாட்டர்டே சண்டே லீவ் கொடுப்பீங்களா எங்க பாஸ்ஸு வந்து சண்டே ஒரு நாள் லீவ் கொடுத்துறாங்க நாங்க கட்டாயமா சண்டே ஒரு நாள் லீவ் வேணும்னு நாங்க கேட்டோம் அப்டி இப்டின்னு நா
ஆமா ஆமா சண்டே ஒரு நாள் லீவு தான்
ஆஹ் எங்க பாஸ் வந்து சண்டே மட்டும் குடுப்பாங்க ஏன்னா எங்க ஃபேமிலி கூட நாங்க ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ட்டு எங்க பாஸ் வந்து நாங்க சண்டே லீவ் கேட்டோன்னு சொல்ட்டு சண்டே கொடுத்தாரு அப்டே பேசு
ஆமாங்க அவுங்க வந்து எப்டின்னா உங்கள பேசவே உ உடமாட் றாங்க அவுங்க
அவுங்கே அவுங்க ஒரு சின்ன கொழந்த மாரி நீ ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேச
ஒரு டாபிக் எத்தாங்கன்னா அந்த டாபிக்ல இருந்து எத்து எங்க எங்கயோ போயிடுவா அவ
அப்புறமா என்ன சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிருக்காரு கொழந்தைங்க ச் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க
ஆஹ் ஆஹ் நீ நீங்க வந்து கேள்வியே கேக்குற ஆமா அவங்கிட்ட சொல்லுற போற நீங்க கேள்வியே கேக்க வேணா அவங்களே எல்லாமே சொல்ருவாங்க நா இங்க போனே ஃபிரண்ட்ஸுங்களோட ஃபிரண்ட்ஸுங்களோட தெரியாம இங்க போனே இங்க போனே டி போன ப ஆனா இப்ப நம்ப ரெண்டு பேரு கேள்வி கேட்ட தா பேசுவே பே
ஆமா அது பத்து நிமிஷமு வந்து எப்டி போச்சுன்னே தெரில உங்கப் அப்டி பேச்னாங்க நா இ தயிர் சோத சாப்ட்டு நா எ ஃப்ரெண்ட்ஸுகெல்லா ஷேர் பண்ணி சாப் டு அப்ப உங்க கம் பணிலதா வேல செய்றாங்க போல எங்க சார் வந்து சண்டே சாட்டர்டே லீவ் வேணுமானு கேட்டாங்கனா நாங்க சண்டே வேணும்னு சொன்னோ பேசினே இருக்காங்க அவுங்க
எப்ப இப்ப ரீசண்ட்டாவா ஈவனிங்காவா இல்லாட்டி நேத்தா முந்தாநேத்தா ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே
சரி டைம் ஆய்ச்சு வைக்கட்டா
சரிங்க தேங்க்யூங்க கால் பண்ணத்துக்கு ஆஹ் ஆஹ்